ஹலோ
எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லார்க்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே எப்டி போது லைஃப்ஃபெல்லா
ரொம்ப நல்லா போது
அத அப்டித்தா காலேஜிலா எப்டி போது ரொம்போ ஸ்ட்ரெஸ்ஸா போதா
அது எப்பவு போலதா போது இப்ப வேறே காலேஜ் முடிய போது எனக்கு அதனால ரொம்போ ஸ்ட்ரெஸாதா போயிட்ருக்கு
அப்டியா நெக்ஸ்டு என்ன பிளான்
நெக்ஸ்ட் வந்து என்ன எதாவது வேலைக்கு போட்டிருக்கே எதா கெடைக்குதான்னு பாக்கணு அப்டி இல்லன்னா அதான் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாம்ஸ்க்கு இல்ல அதுக்கு எதாவது பாக்கணு
சேர் சரி இப்ப எந்த கோர்ஸ் முடிச்சிருக்க
நான் இப்போ பி ஜிடா எம் டெக் படிச்சு முடிக்க போறே நான் எம் டெக் பயோடெக் முடிக்க போறே
சேர் செரி சாப்ட்டாச்சா
இல்லல்ல இனிமே செய்ணு அதெலா இருக்கட்டு நீங்க வந்து ஓ ஓ ஓ டுவெல்த்து போறீங்கள்ள
ஆமா
என்னன்னா எப்டிலா படிக்கலா எதாது பிளான் போட்டு வச்சிருக்கீங்ளா இல்ல இப்டிதான் படிக்க போறே எயிட் மார்க் எடுக்க போறே அப்டின்ட்டு எதாவது
ஒரு பிளானு இல்ல எதா பிளான் இருந்தா சொல்லு கேட்டுக்லா
ஆஹா பயோ மேக்ஸ் தான நீங்க
ம் ஆமா
சேரி ரொம்ப புடிச்ச சப்ஜெக்ட்னா மேக்ஸ் புடிக்கும்
ஆ ஆமா
பயாலஜி
ஆ பயாலஜியோ புடிக்கும் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் லெசன்ஸ் எல்லா கவனிக்றதுக்கு ஆனா இந்த எக்ஸாம்ன்னு வந்ட்டாதா பயாலஜில எத படிக்கிறது எத விட்றதுன்னே தெரில நீயும் பயோமக்ஸ் தானே
ஆமா ஆமா ஆமா நா வந்து படிச்சே நா படிக்கு போது நாங்க தான் வந்து எப்டின்னா நா நா வந்து டென்த் படிக்கு போது செரி முடிச்ட்டு ஆ லெவல்த்து அப்ப எக்ஸாம் கடயாது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் வக்கிறாங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ன்ட்டு அப்பயும் ஃபர்ஸ்ட் நாங்க தா எங்கள வச்சுதான் செஞ்சாங்க அடுத்து டுவெல்த் த்துல வந்து புதுசா புக்கு மாத்துனாங்க அப்ப வந்து ஃபுல்லாவே மாத்திட்டாங்க எல்லாமே முன்னாடி படிச்சவங்க படிச்ச போ எதுமே இல்லாம புக்கு அந்த புத்தக ஃபுல்லாவே மாத்திட்டாங்க எல்லாமே எல்லாமே நாங்க புதுசா படிச்சோ எங்களுக்கு எடுக்கிற ஆசியர்லாம் என்ன சொன்னாங்கன்னா நாங்க டிகிரி எல்லாஸபடிக்கும் போது இருந்த அதே அந்த கண்டென்ட்லாம் இந்த புக் ல இருக்கு நீங்க கொஞ்ச கஷ்டமா இருக்கும் எப்டி படிக்க போறீங்க தெரில அப்டில்லா சொல்லி பயமுறுத்தி விட்டாங்க ஏனா எக்ஸாம்லாம் இருக்கிறப்போ முன்னாடியே வந்து இப்பல்லா இந்த லெசன்ல இருந்து இந்த மாரி கொஸின்ஸ்லாம் கேப்பாங்க இதெல்லாம் படிக்கணு அப்டின்னு நம்ம டென்த் படிக்கும் போதுசொல்லி குத்துருப்பாங்க ஆனா இதுல வந்து எங்களுக்கு என்ன படிக்கணு எப்டி எக்ஸாம் எழுதணு எதுமே தெரியாது நாங்களா படிப்போம் ஏதோ எழுதினோ எதோ மார்க் எத்தோம் அவ்ளோ தான் ஆனா உங்களுக்கு அப்டி கெடையாது ஆமா ஆனா அவங்களுக்கு அப்டி கெடையாது இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாரிலா கொஸின்ஸ் கேப்பாங்க இந்த லெசன்ன்னா இப்டிலாம் இருக்கும் இதுல வந்து பேசிக்ஸ்ல்லா என்னனு கேப்பாங்க இதுல வந்து டூ மார்க் ஃபைவ் மார்க் இருக்கும் டென் மார்க் இருக்கு அப்டின்ட்டு படி படிப்பீங்க கரெக்டா
ஆமா ஆமா
ஆ எங்களுக்கு அப்புல்லா எதுமே கடையாது நாங்களே எங்களுக்கு என்ன தோணுதோ படிப்போ அவங்களுக்கு அவங்க கேக்குறப்போ அந்த கேட்டாங்கன்னா அது எழுதுவோ இல்லன்னா நாங்க என்ன கொஸ்டி படிச்சோமோ எழுதி வச்சிட்டு வந்துடுவ நானு அப்டி தா நா படிச்சனே ஏன்னா லெவல்துமே கவர்ன்மெண்ட் எக்ஸாமு டுவெல்துமே கவர்மெண்ட் எக்ஸாமு அதே மாரி ரெண்டுமே வந்து புதுசா வந்து மாத்தின சிலபெஸ் எல்லாமே அதனால கொஞ்ச கஷ்டமா இருந்துச்சு எனக்கு
ரெண்டுமே புதுசா பச்சு நீங்க தான் ஃபர்ஸ்ட் பேச்
ஆமா ஆனா என்னால நான் வந்து ஆறுநூறுக்கு நா நானூறு மார்க் என்னமோதா எடுக்க முடிஞ்சதா என்னால ஆனா இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா எடுத்திருக்கலாம் ஆனா படிக்கல நானு ரொம்பலாம் படிக்கல ஏன்னா டென்துல வந்து நான் ரொம்ப வந்து கால எஃபர்ட் போட்டு ரொம்ப பிடிச்சே நா அவ்வளோ எஃபர்ட் போட்டதுக்கே எனக்கு வந்து நானூத்தி ஆறு மார்க் தான் வந்துச்சு அனால அப்புறமா நான் எஃபர்ட் போணும் எஃபர்ட்ல்லாம் நம் எதுக்கு போடணும் அப்படின்ட்டு எஃபர்ட் எல்லாம் போடல சும்மா நான் படிச்சேன் எக்ஸாம் எழுதுனேன் மார்க் வந்து வந்துச்சு அவ்வளோதான் ஆனா எஃபெக்ட்லாம் போட்ருந்தா நல்லா மார்க் எடுத்துக்கலாம் இன்னும் அதான் சொல்றனே உன் உன்னக்குமே அப்டிதான் எப்படி சொல்றது இப்போ இதுவரைக்கு கேட்ருப்பாங்க தெரியுமா போன போன வருஷோ அதுக்கு முன்னாடி வருஷோ எல்லா வருஷத்துலவே எல்லா கொஷ்டின்ஸு வந்து எடுத்துக்குவோ அந்த கொஷ்டின்ஸ்ல்லா உக்காந்து லீவ் கெடைக்கும் போதெல்லா ஒக்காந்து அதெல்லா ஒட்காந்து படிக்கலா நீங்க ஏன்னா கவர்மெண்ட்ல எப்போமே வந்து கேட்ட கொஷ்டின்ஸ் தா கேப்பாங்க அதனால அது ஈஸிய இருக்கு உனக்கு
செரி ஓக்கே அப்ப அந்த மாறி படிச்சு பாக்கலா எப்பமே லாஸ்ட் பைவ் இயர்ஸோட கொஷ்டின்ஸ் தானே நறையா வரு
ஆமா ஆமா இன்னொன்னா இது சிஸ் ஸ்டார்ட் பண்ணியே ஃபைவ் இயர்ஸ் தா இருக்கு மோஸ்ட்லி சிலபஸே ஆனாலு அது உனக்கு ஈஸியாதா இருக்கு
ஓக்கே
இந்த உம் மேக்ஸ்ல்லா படிக்கிறீங்களா அதுல வந்து குறிப்பிட்ட சம்ளா இருக்கு பத்து மார்க்கு சம்மு அஞ்சு மார்க் சம்மு அதெல்லா வந்து அதே கொஷ்டினு அப்படியே கேப்பாங்க
ஆ
அதெல்லா வந்து நீங்க பாத்து வ போட்டு வச்சுக்கலா ஏன்னா எனக்குலா வந்து நா எக்ஸாம் எழுதும் போது எப்படி இருக்கும்னா நா நல்லா படிச்சுட்டு போவே ஆனா எனக்கு அந்த கொஷ்டினுக்கு எப்படி ஆன்சர் எழுதுணுனு தெரியு ஸ்டெப்பு எல்லாமே நாபகோ இருக்கு ஆன்சர் என்னா வந்துச்சு நம்ம கரெக்டா எழுதுறோமா அப்படின்றது மறந்துரு எனக்கு சில டைம் வந்து ஃபுல்லாவே எழுத மறந்துரு பாதி மட்டு தா ஞாபகோ இருக்கு அது வரைக்கு எழுதிட்டு ஆண்ஸ்ஸர் நானே கண்டுபுடிச்சி போட்டு வந்துருவே
சூப்பர் ஒரு பெரிய டேலண்ட் தா உனக்குள்ள
ஆனா இன்னொன்னு என்னன்னா எக்ஸாம் எல்லா முடிச்சுட்டு வெள்ள வந்தோனே அந்த ஆன்சர் ஞாபகோ வரு அடடா என்னடா இப்ப ஞாபகோ வருதுன்டு
ஆமா அந்த
எனக்கு மட்டுதா அப்டி நடக்குமா இல்ல நறையப்பெ நறைய பேருகக்கு நடக்குமா எனக்கு தெர்ல ஆனா எனக்கு நெறைய டைம் வந்து இந்த எக்ஸாம் எழுதும்போது அப்படியாகு
ஆமா ஆனா செம பெரிய ரிக்ரெட் தெரியுமா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப் அப்புறோ அந்த ஆன்சரா ஞாபகோ வரு ஏ கடுப்பா இருக்கு அது
ஆமா ரொம்ப கஷ்டோ
உம்
நமக்கு அப்படேயே ஞாபகமே இல்லாம போயிடுச்சு ஏதோ எழுதிருக்கோ சேரி இப்ப நம்ம நல்ல மார்க் எடுப் ஓ அப்படின்னு வந்துட்டோன்னா பரவால்ல ஞாபகோ வந்துரு அந்த ஆன்சரு அப்றோ எப்டி வருன்னா ஒரு லைன் விடாம அப்டியே அந்த வேர்ட்ஸ்லா அப்ப நியாபகோ வரு அந்த இப் ஒரு டயகிராம வந்து நம்ம வரஞ்சிட்டோ அதுல பாட்ஸ் வந்து சில டைம் வந்து ஒரு பாட்ஸ் ரெண்டு பாட்ஸ் மார்க் பண்ணாம விட்ருவோ ஞாப இல்லாம இல்ல அர்ஜெட் ல அப்டின்ட்டு ஆனா வெள்ள வந்ததுக்கு அப்பற அந்த ஞாபக வந்துரு அச்சிச்சோ நமக் மார்க் போயிடுச்சே அப்டின்ட்டு உக்காந்திருப்போ
ம்
நறைய டைம் வளந்திருக்கு எனக்கு
கரெக்ட் தா ஆமா எக்ஸாம் எழுதும் போது ஆ
ஆமா சேரி ஓகே விட்டுறுவே நானு
ம் நைய்ட்டு சமச்சாச்சா
இல்ல இனிமே தா செய்ணுடா உங்க வீட்ல என்ன சமையல் இன்னிக்கி நைட்டு
இன்னைக்கி மத்தியானம் செஞ்சா அதே சாப்பாடு இருக்கு சோ மோர் கொழம்பு அதுதா
மோர் கொழம்பா
ஆமா மோர் கொழம்பு வட மசால் வட போட்டாங்க சோ வட மோர் கொழம்பு அவ்ள் தா சாப்பாடு இன்னிக்கு வேற ஒரே சனிக்கிழமையா போச்சி
ஆமா நாளைக்கு தா செய்வாங்க நான் வெஜ்ல்லா
ஆமா இன்னிக்கி ஒர சனிக்கிழம சோ ஒரே ஃபுல்லா வெஜிடேரியனா போயிட்டு இருக்கு நீ என்ன சமைக்க போற ஆ ஒரு நாள் தா
ம் நா என்ன செய்ய போறேந்த ஏதாவது டிஃபன் தா செய்வாங்க வீட்டுல இப்போ வந்து
அப்டியா ஓகே சேரி அப்றோ இந்த வீட்டுல பூனெல்லா இருந்துச்சு அதெல்லா எப்டி இருக்கு
பூவா நாங்க தண்ணில பூனையா பூன எதுக்குடா இப்ப வேற ரெண்டு குட்டி வேற போட்ருக்கு புதுசா ஒரு பையனு ஒரு பொண்ணு ஆமா
ஓ சூப்பர்
அவன் வந்து பேட்ச் பேட்சா வந்து குட்டி போட்டே இருப்பாங்க
எல்லா குட்டியு உங்க வீட்லியே இருக்கா
இல்ல இல்ல இது நீங்க வரப்போ ரெண்டு குத்தி இருந்துச்சு இல்லையா
ம் ஆமா
அந்த குட்டி வந்து குடுத்துட்டோ ஒருத்தவ கிட்ட வேணு எங்களுக்கு அப்டின்னு கேட்டாங்க குடுத்துட்டே இப் புதுசா இன்னோ ரெண்டு குட்டி போட்ருக்கு ரெண்டு நாள் தா ஆச்சு பொறந்தே
ஆ
அதுவு ஒரு ரெ ஒரு ரெண்டு மாசத்துல குடுத்துருவோ யார்ன்னா கேட்டாங்கன்னா
ஓகே அந்த ஒரு பூனைக்கு வயிறு பெருசாச்சா
ஆமா ஆமா அது மட்டுந்தா குட்டி போடுமே இன்னொன்னு நினச்சு தெரியுமா குட்டியா அது குட்டி பூனதா அது
ஒ ஓகே
அது வந்து இப் ஒரு அஞ்சு மாசோ ஆறு மாசோ தா அவுது பொறந்தே அது குட்டி பூனதா அது இப்பல்லா குட்டி போடாது ஒரு வருஷ ஆகு ஒரு ஒன் இத்தன வருஷோ அனாதுக்கப்றோதா குட்டி போடு
ஒரு பூனை எவ்ளோ நாள் வாழு
ஒரு பூனையா நார்மலா ஒரு பூனை பத்து வர்ஷோ பத் பத்துல இருந்து பதினெஞ்சு வருஷோ வரைக்கு வாழு பத்துல இருந்து பதினஞ்சு வருஷசோ வரைக்கு வாழு அதோட இத பொறுத்துடா ஒரு கேர்ளா இருந்தா கண்டிப்பா பத்து பதினோரு வருஷோ வரைக்கு வாழு பாயினா பதினஞ்சு வருஷோ வரைக்கு வாழு
பரவால்ல
ஏன்னா ஏன்னா எப்ப ஆண் பூனைய விட பெண் பூனை வந்து பாத்தன்னா நறைய வந்து குட்டி போடு அதுலே அதுலயே அதோட பாடி எல்லா அதோட ஒடம்பு எல்லா போயிடு அதனாலேயே கொஞ்சு நாள்தா உயிரோடு உயிரோடு இருக்கு ஆண் பூனை அப்படி கெடையாதுல அதுனா நல்லா ரொம்ப நாள் உயிரோட இருக்கு
ஆ அப்ப ஒரு பூனா ஒரு வர்ஷொ கழ்ச்சு குட்டி போட ஆரம்பிச்சுன்னா மிச்சொ இருக்க பதினாலு வருஷமு குட்டி போட்டுனே இருக்
அப்டின் சொல்ல முடியாது ஒரு அஞ்சு அஞ்சு வர்ஷோ ஆறு வர்ஷொ வரிக்கு இருக்கலா அது எப்டி தெரியுமாடா ஃபஸ் ட்டு டைம் வந்து அது குட்டி போடுறப்போ ஒரு அஞ்சுல இருந்து ஆறு குட்டி நாலு குட் அஞ்சு ஆப்டி ஸ்டார்ட் ஆகு அதுக்கப்புறொ அது நாலு நாலா மாறிடு அப்டியே ஒரு ஒரு வாட்டி போட போட கம்மியாயிட்டே வரு அதோட குட்டி போடுற ஏன்னா அது அ நார்மலா முன்னாடி இருந்த மாதி இப்போ இருக்க முடியாதுல்ல அதால ஒரு ஏஜ்கு அப்புறொ அதால வந்து அது எதுவு பண்ண முடியாது டயர்டா ஆயிடு அது
சேரி சேரி
அதுனால அதுக்கப்றொ போடாது குட்டிலா வயசாய்டுல்ல பூனைக்கி
ஆமா ஆமா ஒரு குறிப்பிட்ட வயசு வரையு தா குட்டி போடு அது
அ அதுக்கப்பறொ போடாது
ஓகே அப்ப இப்ப மொத்தொ எத்தன பூன தா இருக்கு ஓகே அப்ப இப்பொ மொத்தொ எத்தன பூனதா இருக்கு
ஆ அந்த பெரிய பூன ஒன்னு இதுல கருப்பு பூன ஒன்னு இருக்கு அப்பறொ ரெண்டு குட்டி இருக்கு
சேரி ஓகே இரு செகெண்ட் லைன்ல கால் வருது நா உனக்கு அப்றொ பண்றே
அ சேரி ஓகேடா அ பாய்